ஆ சொல்லுங்க சிஸ்டர்
ஹாய் சிஸ்டர் எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கோ நீங்க
ம் நல்லா இருக்கோ வீட்ல எல்லாரு எப்டி இருக்காங்க
ஆ நல்லா இருக்காங்க
ம் ம் சாப்ட்டீங்களா
ம் சாப்ட்டாச்சு ஈவினிங் ரொட்டீனு முடிஞ்சாச்சு டியூசனுக்கு போயாச்சு பசங்க இனி நைட்டு ஒர்க்குதா
அப்டியா
என்ன சமக்கலா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கே ஏதாவது ஐடியா இருந்தா கொடுங்க நேத்து தோச சாப்டோம்
அப்படியா உம் சப்பாத்தி பண்ணிடுங்க
காலையிலர்ந்து சமையல்லு யோசிச்சு யோசிச்சே
மூள கொழம்புது
சப்பாத்தி பண்ணிடுங்க
சப்பாத்தியானு எ வீட்ல பசங்க கேப்பாங்க சப்பாத்தி செஞ்செ எத்தன நாளாச்சு ஒரு ஒன் வீக் இருக்குன்னு நெனக்கிறே
வாவ் சரி இப்ப நம்ம வந்துட்டு ஒரு டாபிக் பத்தி பேஸ்லா என்ன டாபிக் அப்டினா நா வந்து ஒரு நாள் வந்து சின்ன பிள்ளையா இருக்கும் போது எங்க ஊர்ல வந்து வார சந்த போடுவாங்க அப்ப வந்து நா வந்து அந்த சந்தக்கி போம்போது ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணே அந்த ஹெல்ப் பண்ணத பத்தி நாம பாப்போ நா வந்து எ ஃபஸ்ட்ல எங்க சின்ன பிள்ளையில வந்து நாங்க பாட்டி வீட்லதா வளந்தோ எங்க ஊர் எப்டின்னா மார்க்கெட்லா இருக்காது வார சந்த தா போடுவாங்க அப்ப நாங்க என்ன பண்ணுவோனா எங்க பாட்டிகூட நாங்க சந்தக்கி போவோ எல்லாமே அங்க விக்கு அப்ப வந்துட்டு நாங்க போம்போது ஒருத்தொங்க என்ன பண்ணிட்ருந்தாங்கன்னா உம் அவங்களுடைய பேக்க வந்து தொலைச்சிட்டாங்க பர்ஸு கொண்டு வந்தத வந்து தொலச்சிட்டங்க தொலச்சிட்டு வந்து டு தேடிட்ருந் இருந்துருக்காங்க நாங்க வந்து யூ எஸ் சைட் இருந்தோ அவங்க ஒரு சைட் இருந்தாங்க அப்ப வந்து எல்லாருமே அங்க கூட்டமா வந்து ட்டு பேசிட்ருந்தாங்க அப்ப வந்து பேசும்போது அ என்ன ஏத்துன்னு போய் பாக்கபோது அங்க அவங்க வந்து பேக தொலச்சுட்டாங்க அவங்க பாத்தா என்ன அங்க நின்ன கடை க்கி கீழதா வந்துட்டு அந்த அவங்களுடைய பேக் வந்து இருந்துச்சு அதுள்ள ந்து அவங்க வந்து வெறு பாசு மட்டு வச்சிருந்தாங்கன்னா விட்டு போய்ருப்பாங்க தேடி பாத்துட்டு கெடக்கல அவங்க வந்து என்னாச்சு தாங்கன்னா அவங்களோட ஏதோ அவங்க ஜுவல்ஸ்ஸெல்லா வந்து பேங்க்ல வச்சிருப்பாங்க போல அதோடைய அ இது பில்லு ஏதோ வச்சிருந்திருக்காங்க ஆ பில்லு வச்சிருக்காங்க பில்லு வச்சிருந்தாதா அவங்களுக்கு வந்து செரி நம்ம இந்த ஒரு அந்தமாரி ஒரு சந்தக்கி போறோனா நம்ம கைல எவ்ளோ எடுத்துட்டுப்போவோ ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் எடுத்துட்டு போவோ அந்த மாரி சரி அதோட போய்ந்தா அத அத வந்து அவ்ங்க லைஃப்ல அவ்ங்க வந்து அவ்ங்க அவ்ங்க மகளுக்காக அந்த இதுவா வச்சிருக்காங்களா அவ்ங்களுக்கு வந்து அது ரொம்ப முக்கியமானது பாத்தா நாங் எங்க க எங்க காலுக்கு கீழதா அது இருந்துச்சு அப்ப வந்து நாங்க எடுத்து குடுத்தோ அவ்ங்கக்கிட்ட இந்தாங்க அப்டின் சொல்லி ட்டு அப்ப வந்து அவ்ங்களுக்கு வந்து என்ன என்னன்னா அழுதுட்ருந்தாங்க ஆ ரொம்ப தேங்க்ஸு ஆ இங்க எப்டி எப் எங்கேர்ந்துச்சு அப்டிங்கபோது இங்கதா இருந்துச்சு அப்டின்ட்டு ஒரு சின்ன புள்ளைய்ல வந்துட்டு நா அது பாக்கும்போது அது எப்டி இருந்துச்சுன்னா அப்பதா நம்மளுக்கு வந்து இப் ப எனக்கு அப்ப எதுமே புரியெல அது இப்ப யோசிச்சு பாக்கும்போது எப்டி தெரியுதுன்னா அது வந்து ஒரு தோங்களோட இது நம்ம வந்து ஒரு இதுவே மெத்த பேர் இருந்தா அப்டியே போட்டுட்டு போயிருப்பாங்க நம்மளுக்கு வந்து கடவுள் வந்து அத வந்து நம்ம கண்ல காட்டி அவ்ங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ண பண்ணிருக்கா இந்த மாரி என்னன்னா ஒருத்தங்க பிள்ளைங்களுக்கே நம்ம வந்து வெளிய கூட்டிட் போணோ வெளிய கூட்டிட் போம்போ இந்த மாரி வந்து நம்ம நடந்ததெல்லா நம்ம சொல்லும் போது நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு ஒரு நல்ல பழக்கத்த வந்து நம்ம கொண்டு வர்ணு இந்த மாரி ஒருத்தவ்ங்க இருக்காங்க கஷ்டத்துல இருக்காங்கன்னா ஒரு உதவி செய்யணு வைஸ் சானவங்க பெரியவங்க நம்மனால
ல எவ்ளோ பெரிய ஹெல்ப்பா இருந்துருக்கோ நீங்க சொன்ன மாரியே காசு பணொ வந்து இருந்துருந்தா சேரி கொஞ்ச நேரொ நம்ம வெயிட் பண்ணி பாக்லா தேடி பாப்போ ஒரு ஸ்டேஜுக்கு மேல ரொம்ப நம்ம என்ன பண்ண முடி து ஃபோர்ஸ் பண்ணி இதுங்க முடியாது சேரி ஒரு நூற் பா எரநூறுபா தானே போயிட்டு போது நம்ம விட்டுட்டு போய்ருந்த்ருக்லா அத அவ்ங்க இப்ப இப்ப வந்து அத குடுத்தாதே அந்த பேங்க்ல என்ன பண்றாங்க அந்த ரெசிப்ட்ட காட் னாதா உங்க நக இவ்ளோ இது காய்லா தெரிய்து தெரியுங்க போது அதயு அவு ஒரு நக வச்சிருந்தாக் கூட சில பேரு ரொம்ப ப்ரஷர் குடுத்து தேடிருப்பாங்க நக வ சிருந்ததுக்கு பில்லே அது அது நம்ம வந்து ஒண்ணுமே செய்ய முடியாது தொலஞ்சு போச்சுன்னா அவ்ளொதா அங்க பேங்க்கார ஒன்னு தரவே மாட்டாங்க
ஆமா
என்ன அதனால வந்து ரொம்ப பெரிய ஹெல்ப் பண்ணிருக்கீங்க சிஸ்டர் நீங்க
ஆமா அது வந்து எ ப்ப ஏ லைஃப்ல வந்து இப்ப வந்து நா யோஷ்ச்சு பாக்குற அது வந்து அவுங்களுக்கு எவ்ளோ பெரிய அவுங்களுடைய லைஃப் பயே அந்த அந்த எடத்துல வந்து ஆ மாறக்கூடிய அது அவுங்க லைஃப் மட்டும் இல்ல அவுங்க பசங்க லைஃப் கூட அந்தெடத்துல வந்து து இருக் இருந்துருக்கு அப்ப வந்து நம்ம எவ்ளோ பெரிய ஹெல்ப் பண்ணிர்க்கோ அப்டிங்கிற து வந்து அ நம்மளுக்கு வந்து எனக்கு வந்து அந்த எடத்துல புரியல இப்ப அத வந்து புரியிது இப்ப நானுமே ஏப் பிள்ளைங்கள்
இப்போ வந்து நம்ம இன்னக்கி நம்ம யோசிக்கம் போது இன்னக்கி நம்ம அந்த பல பலன அனுபவிச்சிட்டோன்ற நம் சந்தோஷொ ஒன்னு ஒரு பக் கொ வந்து எவ்ளோ பெரிய ஹெல்ப் பண்ணிருக்கோ நமக்கு பின்னாடி நமக் வந்து கடவுள் வந்து பின்னாடி நமக்கு வந்து நமக்கு எதோ ஒரு கஷ்டத்துல அவுங்க பண்ண ஹெல்ப் மாரி நமக்கு நாலு பேரு வந்து பண்ணுவாங்க
ஆமாங்க சிஸ்டர் இப்ப நானுமே ம் பெரிய ஹெல்ப் பண்ண அது ஒரு ஹெல்ப் நம்ம அ நமக்கு வந்து அந்த இடத்துல சின்ன பிள்ளைல அது வந்து செரி நம்ம கண்ல அதுக்க நம்ம கடவுள் வந்து காட்டிக்காரு
நம்ம நெனச்சிருந்தா தூக்கி போட்டுட்டு நம்ம வந்து போயிட்டே இருந்துருக்கலா
போயிர்க்கலா ஆ நம்ம வந்து அது வந்து நம்ம எடு நம்ம பண்ணி இருக்கறொங்கறது வந்து இது ஒரு பெரிய விஷ்யோ அது மாரியே வந்து நானுமே இப்ப வந்து எ பிள்ளைங்க கிட்ட என்ன சொல்லுவன்னா எங்க அக்கா பசங்கலெட்டல்லா கீழ வந்துட்டு ஒரு காசு கடந்தாலுமே அத வந்துட்டு நம்ம விட்டுட்டு போக கூடாது எடுத்து அது வந்து யார் இது அக்கம் பக்கத்துல இரு இருந்திச்சி பெரியவங்க யாராவது இதா இங்க இது மாரி கெடக்குது சொல்லிட்டு நம்ம எடுத்து அவாட்ட குடுத்துடோணு ஏன்னா அது வந்துட்டு வெத் தா வேற தப்பானவுங்க கைக்கு போயறத விட அது வந்து ஒருத்தவங்களுக்குள்ள ஹெல்ப் ப்பா ஆகுற மாரி அந்த மாரி நம்ம வந்து பண்ணணு அந்த மாரி வந்துட்டு ரோட்ல வந்து வயசானவக போனாங்கன்னா ரொம்ப காஸ் இப்ப நம்ம நம்ம என்னாங்கனா அவ்க அவுங்ககிட்ட ஒரு நம்ம வந்து பண்பாவோ பணிவாவோ நடக்கணு நம்ம அவுங்கள போய் ப்பாங்க அவுங்க இது பண்ணிப்பாங்க அப்டினு வந்து நம்ம உதாசீனப்படுத்திட்டு போ கூடாது இது மாரி ஒரு ரோடு கிராஸ் பண்ணி உடுறது ஒரு ஒரு இது இருந்தா ஒரு எதாவது நம்ம கையாள முடிஞ்ச பசி தாகத்ல இருந்தா ஒருத்தவங்களுக்கு ஒரு பிஸ்கட் பாக்கெட் ஒரு ஃபைவ் ருபீஸ் இருக்குமா ஒரு பிஸ்கட் பாக்கெட்டு அந்த பிஸ்கட் பாக்கெட் வாங்கி குடுக்கறது அந்த மாரி வந்துட்டு நல்ல பண்புகள நல்ல பழக்கங்கள வந்து நம்ம சொல்லிக் கொடுக்கணு நம்ம சொல்லிகுடுத் தா மட்டுந்தே வந்துட்டு நம்ம பிள்ளைகளுக்கு வந்து இப்ப என்னோட வாழ்க்கையில அது என்ன நடந்திருக்குது அப்ப நா அத வந்து என் பிள்ளைல்ட்ட வந்து நா என்ன சொல்லுவே வருங்காலத்துல பியூச்சர சொல்லுவே சொல்லி இந்த மாரி நடந்திருக்கு இந்த மாரி ஒனக் எதுவு நடக்கலா அந்த ஒரு ஹெல்ப் பண்ணனால அவுங்க லைஃபே மாறலா
சிறுதுளி பெரு வெள்ளம் சிறு துளி பெருவெள்ளம்னு சொல்லுவாங்க அது மாரி நம்ம இன்னைக் செய்ற ஒரு சேமிப்பா இருந்தா ஒரு சேமிப்பா இருக்கட்டு ஒரு ஹெல்ப்னஸா இருக்கட்டு ஒரு ஏதோ ஒண்ணு இருக் கட்டு நமக்கு பின்னாடி நமக்கு யூஸ் யூஸ் ஆகுன்றது நமக்கு இன்னைக்கி நம்ம செய்யறத பொறுத்து நம்ம பின்னாடி நம்ம எப்டி இருக் கோ அப்டின்றது அடுத்தவங்களுக்கு அது மாரி விட்டு குடுத்துட்டு போயிறணு என்னதே செஞ்சாலு நமக்கு என்ன இதுவா ஒரு சாப்பாடு விஷயத்துல கூட வீட் வீட்ல பசங்க அடி அடிச்சுட்டு இது பண்ணுவாங்க சண்டை போட்டுட்டு இருப்பாங்க நா என்ன சொல்லுவேன்னா இந்த நாக்கு மட்டு்ந்தா அந்த ஒரு சில நாக்கு மட்டுந்தா உங்களுக்கு டேஸ்ட் குடுக்கு நீங்க அங்க உள்ளாக்க போயிர்ச்சுனா அந்த சாப்பாடு எவ்ளோ பெனிஃபிட் உங்களுக்கு வருது
ஆமா
பிட்னஸ்ல இப்ப நீங்க வயசு ஆனாலு உங்கள இளமையா காட்டுறதுக்கு இந்த சாப்பாடு உதவுது உங்களுக்கு நீங்க இன்னைக் சாப்புட்றது இந்த நாக்கு மட்டுந்தா உங்க டேஸ்ட்டு வந்து இந்த நாக்குல மட்டுந்தா தெரியு நீங்க முனுங்கிட்ட அந்த டேஸ்ட்டு தெரியிதா
இப்ப நம்ம என்ன சொல்லணுன்னா புள்ளைங்ககிட்ட நீ டேஸ்ட்டானது கேக்குற ஆனா அது கூட இல்லாம எவ்ளோ பேரு இருக்காக ஒனக் இது கெடச்சிருக்கு நீ வந்து இத வந்து வேணான் சொல்லாம சாப்புடு இது இல்லாம எவ்ளோ பேரு இருங்காக தெரியுமா ஒனக் இது கெடச்சிர்க்கு சாப்ட டேஸ்ட்ட சொல்ற அந்த மாரி வந்து ஒரு சின்ன சின்ன விஷ் சியோமே நம்ம வந்து புள்ளைகளுக்கு வந்து சொல்லி புரிய வெச்சு நம்ம வந் துட்டு நல்ல பண்புகளா பத்தி நம்ம வந்து புள்ளைகளுக்கு வந்து சொல்லணு நம்ம வாழ்க்கையில சின்ன பிள்ளைல என்ன நடந்ச் நல்ல பண்புகள் இது எல்லா வந்து நம்ம சொல்லி அதுகளுக்கு இப்ப உள்ள பிள்ளைக ஃபோனு ஃபோனுன் ஃபோன்லே எறங்கிர்ச்சுக அப்பல்லா நம்மள்க் ஃபோன் கெடயாது இந்த மாரி நம்ம வந்து நம்ம தாத்தா பாட்டி அம்மா பா எங்யாவ்து நம்ல வெளிய கூட்டிட்டு போவாஹ அங்யு ஒரு விஷ்யோ நடக்கும் அந்த மாரி
பெரியவுங்க என்ன செய்றாங்க அத பாத் நம்ம வளர்ரோ செய்றாங்ளா அத பாத்தனே நம்மோ வளர்றோ
வளர்றோ அது மாரியுமே வந்துட்டு நம்மக் பிள்ளைகள்மே வந்துட்டு நம்ம என்ன பண்ணணுன்னா நல்ல பண்புகள சொல்லி் குடுக்
அது வந்துட்டு நல்லதுமா அவன் ஹெல்ப் பண்ணும் நல்ல பழக்கம்
ஆமா அந்த மாரி
துக்கோ உதவி செய் இந்த மாரி சின்ன சின்ன விஷ்ய செய் செய்யறது வந்து இந்த ஜென் இந்த ஒரு இது க்குற வாய்ப்
ம் ம்
செய் அப்புறம் ஒருவா உண்டியல் பா என்ன பண்றது எப்யாவ்து
ம் ஆ இப்ப வந்து நம்ம என்னா பண்ணணுனா ஊ
போ நமக்கு
ம் ம்
தீபத்
ம்
தேவப்படுத் ஒர் விபத்துல நம்ம என்ன பண்வோ
ஆ ஹலோ சிஸ்டர் நீங்க பேஸ்றது வாய்ஸ் ப்ரேக் ஆவுது
ட்ரை பண்றோ இப்பதா நம்ம சேத்துட்டு போய்ர்லா அதுக்கு
நீங்க பேஸ்றது தெளிவாவே கேக்கள சிஸ்டர் இப்ப தா கேக்குது தெளிவா வாய்ஸ் ப்ரேக் ஆய் ப்ரேக் ஆய் கேக்குது ஹலோ கேக்கதா சிஸ்டர் ஹலோ ஹலோ ஹலோ கேக்குதாங்க சிஸ்டர் நமக் எதுவுமே கேக்கலங் சிஸ்டர் சிக்னல் இருக்கிற பக்கமா வந்து பேசுங்க சிஸ்டர் ஹலோ ஹலோ ஹலோ ஆமாங் சிஸ்டர் நீங்க சொல்றதும் புரியுது பிள்ளைங்களுக்கு வந்து நம்ம எப்போதுமே வந்து நல்லப் பண்புகள சொல்லி்க் குடுக்கோணு பெரியவுங்களுக்கு உதவி செய் ரோட்ல வந்து ஒரு சின்ன ஜீ ஒரு வாயில்லா ஜீவன் ஒரு நாயப் பாத்தாலோ அதுக கிட்ட ஒருப் பண்பா நடந்துக்கோ அந்த மாரி வந்து நம்ம நல்லப் பழக்கங்கள எவ்ளோக்கெவ்ளோ கொழந்தைங்களுக்கு சொல்லி் குடுக்குறோமோ அவ்ளோக் கவ்ளோ பிள்ளைங்க வந்து சொசைட்டில வந்து வந்து ஒரு நல்ல அதுங்களுக்கு ஒரு நாளைக்கி ஹலோ ஹலோ கேக்குதாங் சிஸ்டர் ஹலோ அதுங்களுக்கு ஒரு நல்லக்கி நாளைக்கி ஒரு நல்லப் பண்பு